ஆ என்னப்பா என்ன பண்ற சாப்டயா
இப்பதா தே சாப்டே நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டேயா சப்பாத்தி சப்பாத்தி ஆ சப்பாத்தி இது வச்சே உருளக்கெழங்கு போட்டு குருமா வச்சே ஹ
சேரி செரி
உம் நீங்க என்ன சாப்டீங்கப்பா
நாங்க மேகி சாப்டோ மேகியு முட்டயு சாப்டோ கே
ஓ சேரி சேரி ஆ பாட்டி பாட்டி என்ன சாப்டாங்க
பாட்டி சாப்பாடு சாப்டாங்க தே சாப்பாடு சாம்பாரு
சேரியா சேரியா
சேரி உங்களுக்கு ஆபீஸ் எப்டித்தே போச்சு
ஆ பரவால்லப்பா அ காலையில அங்க அங்க போனே எங்க என்னைய போயிட்டு இந்த இதெல்லா பர்ட்டிகுலர்ஸ் குடுக்கணு இன்னேன்ல
ஆம மா மா
ஆ அதெல்லா போய் குடுத்துட்டு வந்துட்டு மத்தியானோ இங்க போனே
சேரி சேரி சேரி
ஆமா போயிட்டு அஸ்யூசல் தா ஒர்க்க பாத்துட்டு வந்தே
சேர் சேர் ஆபீஸ்ல உங்ளுக்கு ஃரெண்ட்ஸ் ல்லா எப்டி தே நல்லா பழகுவாங்களா
ப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே கெடயாதுப்பா இந்த சும்மா ஒருத்தவுங்க இருக்காங்க நம்ம ஊர் பக்கோ உள்ளவுங்க என்ன ஆமா அவங்கிட்ட போய் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவே அவ்ளோதா ஃப்ரெண்ஸுன்லா யாரு கெடயாதுயா
சேரி சேரி
ஆமா ஆனா அப்டியே பொழுது போயிரு வேலைய பாக்க கொஞ்ச நேரோ அப்டியே அவுங்கள்ட்ட பேச போர் அடிச்சா போய் அவுங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரோ ஒக்காந்துட்டு பேசிட்டு வருவே
ஓ சேரி சேரி தே
ஆமா
ஒங்களுக் ஒடம்புலா இப்ப பரவால்லயாத்தே
ஆ ஆ பரவால்லப்பா அப்பன் முருகன் அருளால பரவால்லப்பா ஆஹ அது தப்பு ஆ நா வந்து டெய்லி அதுக்காக தா இது சண்முக கவுசோ கேட் டு இருப்பே காலைல காலைல நல்லா உடல் நலத்த குடுப்பா முருகா அப்டின்ட்டு
ஓ
ஆ அதுவு இப்ப நைட்டு நல்லா அந்த வேப்பங்குச்சி வச்சு பல்ல தேய்ச்சுட்டு லேசா ரெண்டு ரெண்டு வேப்பலைய அப்டியே மென்னுட்டு தூங்கிறப்பா என்ன அது நமக்கு ஒடம்புல நல் ஆ அது நமக்கு ஒடம்புல கொஞ்ச நல்ல எதிர்ப்பு சக்திய குடுக்குதுன்னு நெனைக்கிறப்பா
ஆமா ஆமா ஏன்னா அதுல கசப்பு தன்ம இருக்கறனால கிருமியெல்லா சேத்து உங்களுக்கு நல்லா இருக் நல்லா ஒர்க் ஆகு அது
ஆமா ஆமா அது இப்ப ரெகுலரா அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்பறோ பரவாயில்லப்பா ஆ
பரவால பரவால
ம் அம்மா ஃபோன் பண்ணாங்களா
ஆ அம்மா காலயில ஒரு தடவ போட்டாங்கத்தே மத்தியான ஒருக்க போட்டாங்க
ஆ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல நாளைக்கு பண்ணுவாங்கன்னு நனைக்கிறே
ஆ இருக்கு அப்டி இல்லன்னா நீங்க கூட பண்ணி பேசுங்கத்தே
ஆ நா கூட பண்ணிடுறே ஆ ஏனா அதா பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்டின்ட்டு நா கூட போண்ணறே ம்
சேரி வீக்கெண்ட்ல என்ன ப்ளான்த்தே
வீக்கெண்டுல வ வ ஒன்னு வ வ நாளைக்கு அப்ப இவுங்க நாளைக்கு காலையிலயு திரும்ப ஹாஸ்பி ட்டல் வர சொல்லி இருக்காங்களா அதனால ஆமா அது கொஞ்சோ டிஸ்டன்ஸுன்றதுனால பாவோ காலயில சீக்கிரோ போறேன்றாப்புல
ஓ அப்பிடியா
ஆமா ஆமா அதா காலயில சீக்கரமா அங்க பத்து மணிக்கெல்லா அங்க போய் ரீச் ஆகுற மாரி கெளம்பி போய் போயிடுறே அப்டின்றாங்க அதனால ஆமா ஆ அதனால் அ இந்த இப்பவுமே நை தூங்குறதுக்கு முன்னாடி அடைக்கி ஊர வச்சுட்டோனா
ம்
அது காலயில என்ன வெங்காய மட்டு உரிச்சிட்டு மிக்சியில ரெண்டு ஓட்டு ஓட்டி ரெண்டு அடைய ஊத்தி குடுத்துருணு சாப்பட சாப்ட்டுட்டு கெளம்புங்கன்னு சொல்லணு
ஓ சரி சரி அவங்களுக்கு ரிசல்ட்ல்லா வந்துருச்சா இப்பே
ஆ ரிசல்ட்டு நாளைக்கு வரும்னு நெனைக்கிறே இன்னைக்கு எடுத்த ரிசல்ட்டு நாளைக்கு அதுக்குதா கு ப்புறாங்கன்னு நெனைக்கிறே அதுன்னு ஆமா ஆம்
அவங்க அண்ணா இங்கதா இருக்காங்களா
ஆமா அவங்க அண்ணா இங்கதா இப்பதா வந்திருக்காங்க அவங்க அண்ணனு அண்ணியு
ஓ சரி சரி அவங்களு இங்கதா இருக்காங்களா
ஆ அவங்க அங்கப்பா அவங்க வ எ அத்தை வீடு வந்து திருவேர்காடு கிட்ட இருக்கு
ஓ சரி சரி
ஆமா அங்க இருக்காங்க
ஓ சரி சரி
ஆமா நா அதா சொன்னே அ இங்க வர சொல்லுங்கப்பாண்ணு அவுங்க ஆமா அங்க இருக்காங்க அடுத்து அவங்க அண்ணிதா அப்ப பிள்ளைங்க பாத்துக்கு போறாங்க போல இருக்கு ஆ போயிட்டு வா பிள்ளைங்க விட்டுட்டு வ அவங்களையு விட்டுட்டு வருவா போலருக்கு ஆமா ஏதா நெக்ஸ்ட் வீக் சர்ஜரினும் போது பிள்ளைங்கள பாத்துக்கணும்ல
ஆமா ஆமா ஒரு ஆள் தேவைப்படு
ஆ அதனால அவங்க அண்ணி அது க்காகவே வந்திருக்காங்க அவங்க பிள்ளைங்கள கூட அவங்க மாமியாரிட்ட விட்டுட்டு ஏனா அதுங்க பெரிய பிள்ளைங்க கெளம்பிப்பாங்க அப்படின்ட்டு நா ஒரு வார இருக் கே அப்படின்னு சொல்லி அவங்களு ஏதோ ஒர்க் பண்றாங்க போல லேப்டாப் வச்சு ஒர்க் ப்ரம் ரம் ஹோம் பண்ணி ருப்பாங்க போலருக்
ஓ சரி சரி
ஆமா அதனால வந்திருக்காங்க அ
பரவால்ல இந்த டைம்ல வந்து சப்போடிவ்வா இருக்காங்கல்ல
ஆமா ஆமா
அவ அவங்க கொழந்தைங்க விட்டுட்டு வந்து இருக்கணும்ல என்ன இருக்கேன்றாங்கல்ல அதுக்கு தா நம்ம கடவுளுக் இந்த அதுதா இது இந்த மாரி சிச்சுவேஷன்ல தா மனிதர்களோ ட முகத்தை தெரிஞ்சுக்கலாம்ன்றது நமக்கு இதுதா ஒரு எக்ஸாம்பிள்ளு
உண்ம உண்ம கரெக்ட்டு
ஆ நமக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல யார் நமக்கு கூட இருக்காங்க
ம்
அப்படின்றது நமக்கு இத வச்சு புரிஞ்சுக்கலா
கரெக்ட் அம்மாட்டிட்ட கூட நா இன்னைக்கு அதா சொல்லிட்ருந்தே நமக்கு கஷ்டப்படுற டைம்லதா கூட யார் யார் இருப்பாங்கன்னு தெரியு
ஆமா ம் அதுதா நமக்கு வந்து கடவுள் வந்து உண்மையிலேயே யா யாரு எப்படின்னு நெஜம் போக காம் வக்கிற மாதிரிதா என்னப்பா
ஆ மத்தே
ம்
சேரி மீனா எதும் கால் பண்ணாங்களா
ஆ ஆமாங்க நே காலையில கால் பண்ணாங்க
ம்
ஆமா எல்லாரும் அதுதான் நல்லபடியா சாமியா வேண்டிட்டு இருக்காங்க
ம் ம் ம் சேரி சேரி சேரி
ம் என்ன பண்றது அ எல்லாரோட ப்ரேயரும் ஆமா நல்லபடியா நடத்தி கொடுக்கட்டும் அ
ம் ஆமாத்தே
ம் இவன் என்ன பண்றான்ப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா
ஆமாத்தே இவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க
ஆ எதுக்கு இப்டி இவ்வளோவு நேரோம் ஒர்க் ஆகுதுபா ஒர்க் ஆபீஸ்லயே முடி கில்லியா
காலைல லேட்டா எந்துச்சு போனாங்கத்தே
ஓ அதனாலயா
அதால அங்க இருந்து களம்பி வந்தாச்சு ஒர்க்கு கொஞ்சோம் அதிகமா இருக்கு போல அதனாலதான் உக்காந்துச்சே தூக்கோம் வரல போல அதனால பண்ணிட்டு இருக்காங்க
செரி செரிப்பா ம்
அண்ணா எதுவும் கால் பண்ணாங்களா த்தே
ஆமா நான் தான்ப்பா நேத்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷோம் பேசுனே
ஆ
அதுக்குள்ளே கரெக்டாக அண்ணன் அண்ணே ஃபோன் அடிக்கவும் தம்பிக்கு மூக்கு வேர்த்துருச் இவன் ஃபோன் பண்ணிட்டே இருந்தானா அவனும் செரி ஏதோ வெளில சாப்ட்ட்டு இருந்திருப்பான் போலருக்கு
ஓ
செரிப்பா அப்பறோம் பேசுறேன் அவன் ஏற்கனவே இவன ஒன்னும் பேசவே மாட்டான்
ஆமா
ஆ நா அது நானா அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாரி சதீஷ் வந்துருக்காங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்காங்க அப்டி இப்டின் நான தான் பேசிக்கிட்டு இருந்தேன்
சேரி செரி
அ
சேரி சேரி த்தே
அதேன் இன்னைக்கி நல்லா அது நான் கொஞ்சோம் சோம்பேறித்தனம்பட்டுட்டு சாம்பிராணி எல்லாம் அவ்வளவா போட மாட்டேன் இன்னைக்கு சேர் ரி ஆமா இன்னைக்கு நல்லா ஒரு பாஸ்சிட்டிவிட்டிய உருவாக்குவோ அப்டின்னு சொல்லி இன்னைக்கி ஆனா பாவோம் சதீஷ் தப்பிச்சு ஓ நீ நீங்களும் ஸ்கூபியும் வெளியில ஓடுன மாரி அவரும் போயி ட்டாரு
ஆமாத்தே சாம்புராணி போட்டா நறைய பொக வரும் மே
அவரு சுச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்கயா அப்டின்ட்டு வெளியில ம இங்க உக்காந்துருக்கே த அப்டின்ட்டு வெளியில படியில உக்காந்து ஃபோன் பேசி ட்ருந்தாங்க
ஓ அந்த சாம்பிராணில என்னல்லா போடுவீங்கத்தே
அதுவாப்பா அது எல்லாந்த அந்த ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் இது யூடியூப்ல எனக்கு ந அந்த பைய ஒரு த்தரோட இதுதா பாப்பே கரெக்டா சொல்லுவாப்ல ஏன்னா அவுங்க வந்து அந்த இது நெறைய புக்ஸ் அவர் வந்து இன்ஸ்டியூட் இதுமாரி இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடாது அவர் ஒரு குருகுலம் மாரி நடத் றாரு
ஓ
இந்த பசங்களுக்கு இந்த ஜோசியோ இதெல்லா வந்து அவர்கிட்ட இருந்து நெறைய ஸ்டூடெண்ட்டு படிக்கிறாங்க அதனால அவங்க அவங்க அவர் வீட்லேயே வந்து நெறைய புக் ரெஃபர் பண்ற மாரி வச்சுருக்காரா
ஓ
ஆ அதனால அவரு எல்லா நெறைய சொல்லுவாரு எதுனாலுமே நல்லா டீட்டெய்ல்லா சொல்லுவாரு
ஓ
ஆ அதனால நானு என்ன பண்ணுவே இந்த நம்ம ஹோமத்துக்கு பயன்படுத்துவாங்கல்ல குச்சி அ ஹோம ஹோமோ நடத்துவாங்கல்லப்பா அய இந்த இதெல்லாம பிள்ளையாரு ஹோமம் எல்லா நடத் வாங்கல்ல
ஆமா ஆமா குச்சி குச்சியா நெருக்குமே
குச்சி குச்சியா இருக்கும்ல அது இங்க நாட்டு மருந்து கடைல இருக்கு அது வாங்கிட்டு வந்து வச் ச ஒரு மூணு மாசத்துக்கு வரு ஒரு ஒரு கட்டு வாங்ட்டு வந்தா கட்டுனா சும்மா ஒரு ரப்பர் பேண்ட்ல சுத் சுத்தி வச்சிருப்பாங்க அ ஆமா அது கொஞ்ச வாங்ட்டு வந்து செரட்ட எரியும் போதே அதுல ஒரு குச்சிய வச்சிருவ ஹ ஹ
ஓ
ஹ ஏன்னா வந்து அதுல்லா வந்து வீட்டுக்கு நல்லது ஹோம புகை இப்ப எதுக்காக அதெல்லா அப்பம்ல்லா வீடு கிரக பிரவேசம்னா ஹோமோ நடத் துவாங்கன்னா அந்த அந்த அந்த குச்சி அந்த ஹோம புக வந்து வீட்ல இருக்கிறது நல்லது ல ஆமா அதுக்காக நானு அந்த ஹோம குச்சியவு வச்சுட்டு இந்த சிவனோட வில்வ எல கோயில்ல சாமிக்கு சாத்திட்டு வச்சிரு இருப்பாங்கல்ல வில்வ இலை சிவனோடது அப்றோ பிள்ளையாருக்கு உள்ள அருகம் புல்லு அதெல்லா வச்சிருப்பாங்க அதெல்லா எப்பமாது போறப்ப கலெக்ட் பண்ணி வச்சு அப்டே கொஞ்சோ வெளியில வச்சிருவே அது கொஞ்சோ காஞ்சதூ அத ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பே அப்றோ இந்த மருதணி வெத போற வழியில மருதாணி மரோ இருக்குமா அதுல இருந்து வெத போய் கலெக்ட் பண்ணி வச்சுயிருக்கே
ஓ மருதாணி இல போட கூடாதா ஆர்த்தி
மருதானி இலயா போடலா அதெல்லா போடலா இல போடல வேப்பல போடலா ஆமா அது கொஞ்சோ அப்டினுல்ல எல்லாமே ட்ரை ஆனது கவர்ரு இதுக்கு தனித்தனியா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேனா அது நல்லா எரியு போது அதுல அந்த இல இதெல்லா போட்டுருவே போட்டுட்டு அது அதுக்கப்றோ அது கங் ஆனதுக்கு அப்றோ இந்த சாம்பிராணி இருக்கு பால் சாம்பிராணினு விப்பாங்கப்பா வெறுபு சாத இது இல்ல இது வந்து நாட்டு மருந்து கடையில ஆமா பால் சாம்பிராணினு விப்பாங்க அத வாங்கிட்டு வந்து அத வாங்கிட்டு வந்து அது கட்டியா இருக்கு அத கொஞ்சோ இடிச்சு பவுடர் பண்ணி டப்பால போட்டு வச்சிரு க்கே அப்றோ குங்கிலியம்னு ஒண்ணு உண்டு இருக்குப்பா என்ன ஆமா அந்த சாம்பிராணி குங்கிலியு ரெண்டையு இது கொஞ்சோ அது கொஞ்சோ போட் டு காமிப்ப
ஓ ஓ
ஆமா
நானு ஊர்ல இருந்து வந்தப்போ அந்த சாம்பராணி கரண்டி கொண்டு வந்தே இது வரைக்கு ஒரு தடவ கூட போட்
அது பண்ணலா அ